ஹலோ மதிய வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோலி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டீங் மேம் நீங்க சாப்ட்டீங்களா
நாங்க இனிமே தா சாப்பனு
ஓ என்ன சமயல் இன்னைக்கி
இன்னைக்கு வந்து வெண்டைக்கா சாம்பார் சேப்பங்கிழங்கு பொரியல்
ஓ நானு இன்னைக்கு வெண்டைக்காய் எடுத்துட்டு சரி வேண்டா தாழிச்ச சாப்பாடே செஞ்சரலாம்ட்டு தாழ்ச்ச சாப்பாடு பொடலங்கா பொரியல்
ஓகே சொல்லுங்க
ம் சொல்லுங்கமா இன்னைக்கு அன்னதானம் வியாழக்கிழமைங்கறனால ஆ நல்லா அப்புற ஆ நல்ல விதமா நடந்ததுங்க மேம் தக்காளி சாக் காலலையு தக்காளி சாத தா சாதம் வடிச்சு தாளிச்சே
ம்
அதுக்கப்புறோ கம்பங்கூழ் செஞ்சு குடுத்ததங் மா வெயிலுக்கு காலம்ங்கறனால ஏதாவது மாற்றி கொடுக்கலா ஆ நிச்சயமாங்கமா ஆ எப்பவுமே கிச்சடி சாதம் இதேதா தரமா சரி வேற ஏதாவது அது மாத்தி யோசிக்கலான்ட் அப்ரோ சரி இன்னைக்கு கம்பு கூள் வச்சு குடுத்தரலா ன்னு சொல்லிட்டு
ம்
ஆ அதுவு சாதமு குடுத்துட்டோ
ஓகே
சிறுதானிய அரிசி இருக்கு ஒவ்வொரு வார ஒவ்வொரு ஒரு வகையான கூழ் வந்து குடுக்கலா அப்படின்னு தோணுச்சு
செஞ்சு குடுங்க நல்லபடிய சின்ன வெங்காயோ கொத்தமல்லி கருவேப்பள எல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு துரியோண்டு இஞ்சி நல்லா தூள் சீவி இஞ்சி துருவி போட்டுருங்க நல்லா ஜீர்ணமாகு ஆ அந்த ஆ பிரஷர் வராது பிரஷர் இருந்தாலு நார்மல் ஆய்டு இஞ்சி சாப்டம்போது
ம் ம் நிச்சயமாங்மா
அதல்லா வறுத்து குடுங்க தொட்டுக்கறதுக்கு ஆகு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலா
ம்
அதே மாரி இந்த க மாங்கா இருக்கு இல்லயா மாங்காவ நல்லா பெரிய பெரிய துண்டமா போட்டு கொஞ்சமா மொளகா பொடி உப்பு பெருங்காயப் பொடி மஞ்சப் பொடி எல்லா குலுக்கி கொஞ்சோ எண்ணெய்ல கடுகும் பெருங்காயோ தாளிச்சி அல்ல கொட்டி ஊற்கா மாரி குடுங்க
ம் ஒரு வாரோ பச்சரி செஞ்சு குடுத்தங்மா
ம்
அந்த இனிப்பு போட்டு செய்வீங்கெல்ல
ஆமா
ஆ அது வந்து ஒரு தடவ பச்சரி போட்டு
ஒரு தடவ மாங்கா தொகையல் செஞ்சு குடுங்க ஒரு தடவ மாங்கா சாதம் பண்ணி குடுங்க
ஆ நிச்சயமாங்மா
அதல்லா உங்களுக்கு செய்முறை எப்டின் நானு சொல்லி குடுக்குறே அது மாரி பண்ணி குடுங்க அதெல்லா விரும்பி சாப்டுவாங்க அதுக்கு தொட்டுக்க வத்தல் இருந்தா கூட போறு இல்லன்னா உர்ளக்கெழங்கு ரோஸ்ட்டு மாரி பண்ணி குடுக்கலா காரக்கறி மாரி வெங்காயம் தக் காளி எல்லா போட்டு வெந்த உர்ளக்கெழங்கயு போட்டு நல்ல தொக்கு மாரி பண்ணிட்டு உர்ளக்கெழங்கையு அதுல போட்டு நல்லா கொஞ்சொ எண்ண கொஞ்சொ விட்டோனா நல்ல மொறு மொறு மொறுன் ஆகு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லா எதுவு ஆட் பண்ண வேண்டா நல்லாருக்கு
ஓ டூ வீலர் நீங்க ஓட்டுவீங்ளாங்மா
இல்லம்மா சைக்கிள் தாமா ஓட்டிர்க்கே டூ வீலர்க்கல்லா போகவே இல்லம்மா நானு
அப்றோ நா கார் ஓட்டி பழகலான் சொல்லிட்டு ஆ டூ வீலர் ஓட்டி பழகனால அப்றோ கோயம்புத்தூர்ல வந்து ஆ நறைய ஆட்டோ பயிற்சியாளர்கள்லல்லா எடுத்தாங்க ஒரு இதெல்லா ஆ ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்ல சொன்னாங்கன் பாத்துட்ருந்தோ செரி கார் பழகலா கார் வீட்லயே சும்மாதானே இருக்குன் சொல்லிட்டு அப்றோ அக்கா மகன் ஒரு நாள் வெள்ள கூட்டிட்டு போனா
ம்
இரண்டு அ அடிப்படை இது மட்டு பழகுன அப்றோ அடுத்த நாள் அவுங்க தம்பிக்கி ஒடம் சர்லைங்றனால அந்த பயிற்சியு தொடர முடியல இங்க நம்ம நிச்சயமாங்மா இங்க சாதம் குடுக்
காலி கிரௌண்ட் இருக்கனு காலி கிரௌண்டுல கார வந்து சு த்தி சுத்தி சுத்தி ஓட்டனு அது எதுக்குன்னா ஏதாவ் ஒரு நேராவே போ முடியாது இல்லையா ஒரு எடத்துல வளையணு எடது பக்க திரும்பணு வலது பக்க திரும்பணுன்றதுக்கு அது வந்து உபயோகமாகு
ம்ம் எனக் இருசக்கர வாகனமே எங்க தாத்தா அப்டிதா சொல்லி்குடுத்தாருங்மா கோயில் முன்னாடி அந்த காலத்துல வந்து அந்த பில்லர் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல பெருசா அத நாலு பக்கொ சுத் த்தி வர மாரிதா எனக் மொதல் மொதல்ல இருசக்கர வாங்குன எங்க தாத்தாதா கத்து கொடுத்தாரு
ஆஹ
அப்றன்தா மெய்ன் ரோட்ல ஓட்டி பழகி ஆ இப்ப இருசக்கர வாகனம் பய இல்லாம ஓட்டிக்கிறே
ஆனா
கார் வந்து பழகுன அ தம்பி ரொம்பஷ் தின்னதா இருக்கும் போது பழகுனாதா அப்ப கார் இல்லாதனால தெரியல
ஊமா
இப்ப டூவீலர் அளவ்க்கு அது ஏதோ ஒரு சின்ன பயம் வந்து இருக்கதா செய்து பெரிய வண்டியா எடுக்கும்போது செரி தொடர்ந்து பயிற்சி பண்ணா வந்த்ரு சொன்னாங்க
ம்
இங்க பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்ருக்கே
ம்
செரி பாத்துட்டு ஃப்ரீ டைம்ல சொல்லி தரமான் சொல்லிருக்காங்க
சேர் ச்சரி கத்துக்கோங்க நல்ல விஷ்யோ ஏனா இதெல்லா வந்து உபயோகமா உபயோகப்படோ நாளைக்கு நீங்க ஒரு வேலைக்கே போறீங்க கார் எடுத்துன் போறீங்க யாரோ வந்து லிஃப்ட் கேப்பாங்க அதாது அங்க கொஞ்ச தூர விட்ருங்க அப்டி சொல் டுவாங்க அதையே நாம வந்து ஆ ஒரும் உபயோகப்படுத்திக்கலா அந்த ஒரு விஷ்யத்த வந்து நம்ம வந்து நம்ம கணினிலியோ கைபேசிலியோ இந்த மாரி நானு அம் எறக்கி விடுவதற்கும் ஏற்றி கொள்வதற்கும் குறைந்த கட்டணத்தில் என்னுடைய சேவைகளை செய்கிறேன் அப்டின் போட்டோன்னா நிச்சய்மா அது வந்து நாலு பேருக்கு உபயோகமாவு இருக்கு அது வந்து உன்னோட
வருமானமா ருக்கும் நிச்யம்மாங்மா நிச்யமா நிச்யமா
ம்
அதனால அதுக்கப்
ஏன்னா சும்மா உதவி பண்ணா அது பழனம் இல்ல அதன் அரும தெரியற்தில்ல
நிச்யம்மாங்மா அப்டிதா டூ வீலர் அ அப்டிதா இருசக்ர வாகனம் பண்ணணோ ஆ அதுக் க்குன் தனியா ஆள் எடுத்தாங்க எல்லா தேர்ச்சியு பெற்றூ பட் அந்த கலுத்து வலி கார்ணமா விட் ட்ல வந்து வேண்டா சொல்றாங் தொரந்து கொறைந்தபச்சோ நால்லருந்து ஐந்து மணி நேரம் உம்மா யாராத் ஒருத்தர பின்னாடி உக்கார வச்சு ஓட்ற மாரிதா இருக்கு
செரி செரி
த னால வேண்டா அப்டி சொல்லிட்டு
ம்
செரி அட்லீஸ்ட்டு காராது பழகலா அப்டின்னு ஒரு யோசன ஆனா எனக் பல மாதங்ளா தள்ளி போயிட்டே இருக்கு ஆனா நிச்சயமா கத்துகனு
ம் எ பொண்னே என்ன கத்துகோங்றா
கண்டிப்பா நீங்க லா ஓட்டிருவீங்க டூவீலர ஒரு பத்து நாள் இருந்தீங்ன்னா நானே சொல்லி் குடுத்துருவ மா அதிகபட்சம் மூண் நாளு நா வந்து ஏழெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்துக் கு பயிற்சி எல்லா குடுத்திருக்கே
ம்
அ எ தங்கச்சி மாமியாருக்கு பயிற்சி குடுத்திருக்கே என்னோட அ நா வர வழில யாராது அந்த அ டர்ன் பண்றப்ப வண்டி அ டர்ன் பண்ண முடியாம லக்கேஜ் வச்சு இப்பல்லா கஷ்டப்படுவாங்க திரும்ப முடியாம அப்ப அந்த திரும்பறது வந்து எப்டி பாத்து திரும்பணு பய ப்படாம எப்டி திரும்பணு அந்த எடத் த்துல இருக்ககூடிய விதிமுறைகலெல்லா சொல்லி தரும் போது ந அப்ப நா வந்து இலவசமாதா அது ஒரு சேவையா செஞ்சுட்ருந்த
ம் ம்
போங்க எல்லாருமே வேடிக்க பாத்துட்டு தா போறாங்க நீங்க மட்டு நின்னு ஏ சொல்லி தரிங்க அப்டின்னு அப்டின் கூட நெறைய பேர் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க
ம்ஹும்
அப்ப கொஞ்ச தூர நா நடைபயிற்சி பண்ணிட்டு வரும் போது நா பாப்ப அவங்க ரொம்ப ஸ்ரமபட்டுட்ருப்பாங்க சரி நம்மனால முடிஞ்ச ஒரு உதவி நம்ம அந்த இடத்துல இருந்தா நமக்கு யாராவது உதவி பண்ணா நல்லாருக்கு கொன் தோணுள்ள அதனால என்னோட திருப்திகாக பண்றமா வேற எது இல்ல அப்டின்னு சொ சொல்லி அந்த மாதிரி சில தோழிகள் எல்லாம் அந்த காலத்துல அறிமுகமானாங்க
சேரி
ஆ அதனால சரி காரு வாங்கி எப்டியாது பழகிரணு யோஸ்சிரிக்க
செரி
பாப்போம் நிச்சயமா ஏதோ ஒரு நாலஞ்சு வேலைகள் நம்மனால முடிஞ்சத பழ
பண்ணணு பண்ணணும்மா பண்ணணும் அப்பதா அ அந்த உடல் உழைப்பு இருந்தாதா நம்ம நோயோட தாக்கத்திலருந்து வெளில வர
வெளி வர முடியு நிச்சயமா நிச்சயமா அவங்க சொல்றதே வலிச்சாலும் பரவால்ல கை கால்களுக்கு வந்து அதிகமான வேல குடுங்க
ம்
அதுதா வந்துட்டு சொல்றாங்க தொலாவிட்டே இருக்கேங்மா இந்த ஆட் அ நம்ம அந்த காலத்துல இருக்குள்ள ஆட்டாங்கல்லோ அம்மிக்கல்லோ அது என்னமோ வாங்கி வீட்ல போடனுன்னு ஒரு உணர்வு சொல்லிட்டே இருக்கு
வாங்கு அது ஆ
அப்டின்னா நிச்சயமா நமக்கு அது ஒரு பயிற்சியாவு அமையு
மகிழ்ச்சி மட்டுல்ல அது வீட்ல இருந்துன்னா இல்ல செவ்வா வெள்ளி கேளு செவ்வா வெள்ளி அது கழுவி தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு கற்பூரம் காமிக்கணு அத வாங்கி வச்சுக்றது பெருசு இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்றது மட்டு இல்ல இதையு
ம் ஓ செரிங்க் மேம்
அதுக்கு சின்ன சின்னதா மினியேச்சர் கூட வந்திருக்கு பாரு அது மாதிரி வாங்கி கூட நீ சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணிகலா
ஓ
பித்தலையில வந்திருக்கு பிராஸ்ல வந்திருக்கு அ பிராஸ் அத இந்த வெணங்கலம்ன்றாங்களே
ஆமா ஆமாங்க
அந்த அழுத்தமான வெண்கலம் அதுல வருது அப்ரோ கிரானைட்ல வருது அப்ரோ கருங்கல்ல வருது மினியச்சரே கெடைக்காது
ஓ சரி சரிங்கமா நிச்சயமா பண்ணுவோ அந்த ஒரு சிறு சேமி இப்ப பண்ணிட்டு இருந்தேன்லைங்கமா நானு தங்கமு வெள்ளியு ஆ இன்னூ இரண்டு மாத இன்னு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ தா இருக் காம முடுஞ்சுதுன் சொல்லி ஆகஸ்ட்ல வந்து வந்து எடுத்துக்கங்க
ஓகே
அப்டிங்கற மாதிரி போட்ருக்காங்க ஒன்பது மாதங்கள் எப்படியோ தட்டு தடு மாரி தாண்டியாச்சு அ நிச்சயமாங்கமா பத்தாவது மாதமு பதினோராது மாதமு கட்டுனா பன்னெண்டாவது மாதம் அவங்களே ஆ தொகையை வந்து செலுத்தி கொடுத்துறாங்க ஆ அதனால ஆ அனுப்ச்சிருந்தாங்க இரண்டு மாதங்கள் தா இருக்கு அடுத்து ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாங்க
ம்
பாத்துட்டு சொல்றதா சொல்லிருக்கே
சரி நேரம் முடிய போதும்மா
ம் சரிங்கம்மா நன்றி வணக்கம் ம்